ஹலோ ஹலோ
நீங்க பேசுறது கேக்கல
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ம் செரி நம்ம என்ன என்ன தலைப்பு பேசலாம்னு சொல்லுங்க சினிமா பத்தி பேசலாமா படங்கள் பத்தி
ஆ பேசுங்க பேசுங்க
ஆ நீங்க யாரோட படங்கள் அதிகமா விரும்பி பாப்பீங்க
அஜித் குமார் ஏ கே
ஓ நாங்கல்லாம் எப்வுமே தளபதிஃனங்க அது உ ந சீயம் இருக்கார்ல்லாங்க தெரியுமா இப்ப புதுசா திரு ஜோசப் விஜய் என்னும் நான் அப்டின்னு சொல்லி சொன்னார்லாங்க
அப்டிங்களா நான அதல்லாம் பாக்லாங்க எனக்கு அரசியலே புடிக்காதுங்க எனக்கு இட்
ஓ அரசியல் பிடிக்காதுங்களா என் அரசியல்லாம் எங்களுக்கெல்லாம் பிடிக்காதுங்க முன்னாடி அரசியல் பிடிக்காமாதான் இருந்துச்சு இப்ப பாருங்க எல்லாரும் எப்டி பாக்குறாங்க சட்டசபை எப்டா கூடுங்கிற மாரி
இப்பநா பேசிக்கிர பேஸ்ர டாப்பிக்வந்து சினிமாங்க அரசியல்கெடையாது
இந்த பேசுறாங்க அரசியல் பத்தி பேசக்கூடாதுதான் சரி நான் வந்து சொன்னேன் எங்களுக்கெல்லாம் எப்பவுமே தளபதி தாங்க நாங்காம் தளபதிஃப்பேன் பெரியண்ணனே சொல்லா தேட்டர்ல போய் பாத்தா தேட்டர்ல போய் பாத்தா தளபதி படத்த மட்டும் ட்டுதான் பாப்பேன் தளபதி படம் இதோட முடியுது அப் அப்றம் வாழ்கையில தேட்ருக்கே போக மாட்டேங்க
எங்க நான் தான் சொல்ல வேய்ட்லாஸ் அனேங்க செரிங்களா சொ சொல்ற மதி எங்க தலை சொந்தத்னால விட்டு கொடுக்குரேங்க ஆனா எங்க தலைய விட்டு கொடுக்க மாட்டோம்
அதல்லாம் இருக்கட்டுங்க நாங்கயெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட பையன் எப்படிப்பட்ட இருக்கோன்னு பாருங்க தேடருதுெல்லாம் இதுக்கெல்லாம் க பஸ்லெல்லாம் வராது என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் இத்தான் சொல்றாங்க எங்க ஆழோட படம் முடிஞ்சிசா இதோட தேட்டருக்குறதே நாங்கள் நிறத்திட்டு வீட்ல உட்காந்துருவேம்ட்டு நான்லா வாழ்கையில ஒரே ஒரு வாட்டி தேட்டரு போயிருக்கேன் அதுவும் யாரோட படத்துக்கு விஜயோட படத்துக்கு என்னிக்கும் போறதும் கடைசிய அவன் படத்துக்கு தான் விஜய் படத்துக்கு அதோட தேட்டர் வாழ்கையே முடிச்சுங்குவே என்ன எங்க ஆள்தான் தல சிஎம் இனிமே யார் தடுப் ப்பா யார்தடுப்பான் ஸ்
ஏங்க அதுக்குன்னு வந்து நீங்க நீங்களே சைன் போட்டுல வரவைக்கூடாது நேச்சுரலா போராடி ஜெய்
ஏங்க எங்கா படம் எப் இப்படி போராடி இவ்ள நாள் எவ்ளோ போராட்டத்துக்கு வந்திருக்கு தெரியுமா சும்மா எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க எங்க ஆல் படம் ஒவ்வொன்று படமும் இறங்கும்போது என்னென்ன பாடுபட்டு இறங்குது தலைவா எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு இறங்குச்சுங்க இல்லைங்க
தலைவாங்க தலைவ எறங்கும் போது நம்ம அதிசய இருக்காங்க ஜெயலிதமா க்காங்க அவங்க அவளோ அவ்வங்க பன்னங்க இறங்குச்சு இன்னு இறது
இப்பாயும் கஷ்டத்தாங்க படுத்துறாங்க என்ன இந்த மனுஷன இருக்க விடுறாங்களா செரி அரசியல போவேனாம் சினிமா எனக்கு விஜய் தாங்க புடிக்கும் விஜய் படம் எதுவா இருந்தாலும் பாப்பேன் விஜய் எங்க நின்னாலும் பாப்பேன் என்ன பாட்டு ஓடுனாலும் பாப்பேன் உட்காந்து பாத்துட்டு இருப்பேன்
நாங்க வந்து அஜித் ஃபேன் நாங்க அந்த மாரில்லாம் வந்து இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்லே ஃப்ஸ் ஃப்ஸ்ட வந்து தீனா தீனா பாடம் தாங்க பஸ்ட்டு பஸ்டா
ம்
வத்திகுச்சி வத்திக்காதெல்லாம் தலை அப்டியே வருவாரு அதெல்லாம் மயங்கினது தாங்க
மயங்குறாங்க என்னதுக்கு கவர்ச்சியா காட்டிட்டு இருக்கான் இடுப்பையா கட்டுறான் மயங்கறாங்களாம்
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா லைனா வந்தது அதுக்கப்புறம் ஸ் அதுக்கப்பறம் இது பண்ணது வந்து மங்காத்தா
நல்லாவே இருக்காதுங்க அந்த கத நல்லாவே இருக்காது எனக்குெல்லாம் கடைசி வரைக்கும் புரியவே இல்ல தெரியுமா எனக்கு அதுல உள்ள அந்த பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கும் அந்த திருஷ் ஓட ரெண்டு மூணு பாட்டு மட்டும் க்கும் அந்த காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆயி ஒரு சாங் வந்துட்டு இருக்கோம்ல அந்த சாங் சூ நல்லா இருக்கும் அப்பறம்
நண்பனே ஏ நண்ப அந்த பாட்டு புடிக்கும்
ம் ஆ அதுவும் நல்லா இருக்கும்
ம் ஆ எனக்கு வந்து என படத்துல வந்து ஆக்சுவலா வந்து அது ஒரு இங்கிலீஷ் மூவி பேஸ்
ஆ திருடி திருடி படம் எடுக்கறதே வேலையாப் போச்சு
அப்டி நீங்க டேரக்டா இங்கிலீஷ் மூவில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மக்லர் சொல்ற மூவி இருக்கு அது வந்து ஜெம்ஸ் பாண்டு படம் மாரி இருக்கும் அந்த மூவியோட காப்பி இது இது ஆக்சுவலால வந்து அத விட அத விட அந்த படத்தை விட பத்தி இ இல்லைங்க அந்த படத்தை விட வந்து பார்த்தீங்க இதுல வந்து பயர் சீன்ஸ் நிறைய இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அஹ் அதுல வந்து சீன் பை சீன் எல்லா சீன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்க மாட்டாங்க கேரக்டர் காமிப்பாங்க ஆனா இந்த அஜித் இந்த மங்காத்தல வந்து பாத்தீங்கன்னாநீங்க எந்த மீன் நீங்க எந்த சீன் எடுத்தாலுமே அதுல அஜித்தோட ரெபரன்ஸ் இல்லாம அந்த சீனேஇருக்காது தலைவர் ரெபரனஸ் சீனே இருக்காது நீங்க எல்லாத்துக்கு பாத்திங்க இல்ல மீன்ஸ் இங்க தெரு பக்கத்துல வேற ப்ளொவுல போய்ட்டிருப்பாங்க தல இல்லாம இந்த மூவியே மூவாகாத மாதிரி இருக்கு எல்லா சீன்லயும் பேஸ் தான் தலை தல தல தல தல
என்னதாங்க பிகரோ அதெல்லாம் பெரு மைபெருமை பீத்திக்கிற மாதிரி இருக்காதாங்க தன்னையே தானே தூத்திக்கிற மாரி இருக்காரா
ஏங்க பள்ளத்துல எங்க யாருங்க சொல்லுவாங்க நான் கெட்டவேன்னு சொல்லிட்டு ஆஹ் நான் ரொம்ப கெட்டவன் சொல் பேசி என்னயா
ஏங்க அவரு அவரு ஒரு படத்துல அவரு ரெட்டு நடிச்ச இதபாருங்க ரெட்டு படத்துல கேட்டவானா தான் நடிச்சாரு அந்த பட ஹிட் ஆனோட நம்ம அப்டியே நடிச்சிடலாம் அப்டின்னு நினைச்சாரு
ரெட் படத்துல எங்க கெட்டவன் ஹீரோங்க அதுல அவரு ரெட்ல ஹீரோங்க
எவ்ள நேரங்க அந்த சீனு இத
கெட்டவ இல்லைங்க நல்ல நல்ல வக்கு நல்லவ எத்து வாங்க தல
அது என்னவோ அத கெட்டவன் தான சரிங்க நம்ம ஆ இந்த மாரி இது பண்ணாம வேற என்ன மூவி எல்லாம் ரொம்ப விரும்பி பா்த்திருக்கீங்க இந்த எந்த சீன் பிடிக்கும் அந்த மாரி ஏதாச்சும் மூவி இருக்கா இப்ப நான் ரீசண்டா ஒரு சீரீஸ் பாக்குறேங்க பஸ்டு டே பிளே பாய் அப்டின்னு சொல்லி முதல்லல்ல எல்லாரும் ஓவர ஹய் கொடுத்துட்டே இருந்து நாங்க இந்த வாரம் பாக்கணுமா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு மொத்தம் ஒரு முப்பது எபிசோடு வருதுன்னாலே க்கிறேன் இப்போதைக்கு டுவெண்டி செவன் எபிசோட் போயிருக்கு பஸ்ட் எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல நான் பேசிட்டு இருக்கேன்ல்லங்க
இருக்கீங்க உங்களுக்கு புிடிச்சங்க சொல்லறீங்க என கத்து கொஞ்ச பதிவு பண்ணும்ல
ஆமாங்க ஆனா ஈக்குவல் ஸ்பீச்சா இருக்கணுங்க ஏன்னா நம்ம மட்டும் பேச கூடாது மத்தவங்களும் பேசணும்
இல்லங்க வெறும் ஆள புடிச்சிதுனு சொல்றேன் உங்க கிட்ட இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து கடைசி வந்து மீன்ஸ் ரொம்ப நான் ஸ்கிரிப்ட் வைஸ்ல ரொம்ப வந்து இன்ஸ்பர் ஆனது வந்து இப்போ லாஸ்டா ஒரு மூவில வந்துச்சு ஆக்சுவலா அது இன்னக்கித்தான் ஒரு இங்கிலீஷ் மூவி ஒண்ணு
உஹம் நீங்களா பெரிய இங்கிலீஷ்
அப்பல்லாம் இல்லைங்க ஹாட்ஸ்டார்ல டப்பிங் டப்பிங் விடுவாங்க மோடி செரிங்களா நினைக்கிறலா க முடையது பல பிரேம்ல பாத்துட்டு இருந்தா போஸ் பண்ணட்டா
நான்லா எல்லாத்துலேயும் ப்ரைம் வச்சிருக்கேங்க தீப இல்லந்து ஆரம்பித்து
ஆனா எங்க எனக்கு தெரிஞ்சவங்க கொத்தன் வச்சிருக்காங்க கேட்டா மட்டும் அவங்க மட்டும் பார்த்த கொடுப்பாங்க எனக்கு கேட்டா கொடுக்க மாட்டாங்க கம்மு
அடுத்தவங்க அதான் வச்சிருந்தா அப்படி அப்படியே தருவாங்கதான் என்னப்போ
புரியலீங்க
ஓண்ணலைங்க சொல்லுங்க
இந்த மாதிரி வந்து சிலான் இதுல்லாம் பார்ப்பேன் அது ஒரு மூவி வந்து பாாரத்தீங்கன்னா உபத்தி ன பிசினஸ் பத்தி பிசினஸ்ல வந்து எப்படல்லாம் வந்து வங்க வந்து ஏமாத்துவாங்க அவ்வள சூதனமாபிசினஸ் ஹலோ பிஸி ந்து எப்டி டெவலப் பண்ணறஸ்கந்து மீன்ஸ் அவ அந்த ஜீரோல இருந்து எப்டி வந்து பில்யனர் ஆகுறாங்கிறது ஸ்டோரி அது
அதெல்லாம் மூவில தாங்க செட் ஆகும் ம் என் உண்ம கதையில யாருமே வந்து ஜீரோல இருந்து எடுத்த எடுப்புலயே லயே மேல எல்லாம் வர முடியாதுங்க
ஏங்க அவளோம் கஷ்டப்பட்டுதான் வருவான் அந்ததான் சொல்றேன் அதுல இருந்து பிசினஸ் லாஸ் ஆகி திருப்பியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து திருப்பி ஆரம்பிப்பான் மீன்ஸ் நம்ம தமிழ் படத்திலும் நறியப்படத்துல இங்கிலீஷ் படத்திலும் நறியப்படத்துல இருக்கு இருந்தாலும் பாத்தீங்களா தமிழ் படத்துல ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு மோசட் சொல்ற பாத்தீா ஒரு வியாபாரத்துல வந்து வாங்குறவனும் விக்கிறவ சம்பாதிக்க மாட்டான் வாங்கறவன் ப்ரோபட் ஆக மாட்டான் நடு நடுவில் நின்னு அத வந்து இவங்க வியுங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா அவன் தான் வந்து சம்பாதிக்க முடியும் இடை தரகர் ஆ அந்த மாரி ஒரு ஒரு பேஷ
புரோக்கருங்க
அதாங்க நான் இடை அதுதான் நான் சொன்ன இடைத்தரன்னு சொன்னேங்க
புரோக்கர்ன்னு சொன்னா அசிங்கமா இருக்குங்க ம் ம் புரோக்கர் வேல பாக்குறீங்களா அப்டிங்கற மாரி கேட்க மாட்டாங்கன்னாங்க மாமா வேல பாக்குறியான்னு சொல்லுவாங்க அது என்ன
செரிங்க நான என்னேன் செரி ஆக்சுவலா வந்து க நீ வீட்டு வாங்க எவலோக்கு வாங்குவீங்க
தெரியாதுங்க நாலா நாளா போய் கெடைக்கெல்லாம் போடதில்லங்க எங்க வீட்
செரி ஓகே ஓகே நால வீட்டுல கிடைக்கு போவேன் ஒரு தக்காளி நாற்
ஆ ஆம்பள பேசாங்கன்னா கடைக்கு போய்தாக ஆகணும் பொம்பல பசங்க ங்களா போவாங்க
இல்ல சொல்றேன் உங்கிட்ட ஒரு தக்காளி ரேட்டு இன்னைக்கு நாப்ப ரூபா ஆனா அதே தக்காளி அதே தக்காளி வந்து ஆ தக்காளி தோட்டத்துல விற்கிறாங்கள டிப்பர் வேல கெடுக்கறாங்க தெரியுங்களா இன்னைக்கு இன்னைக்கு தக்காளி ரேட வந்து பாத்தீங்க ஒரு கிலோி ப்பர் ரே வரும் ரொம்ப கம்மி
இப்போ நம்ம படங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன என்ன படங்க பிடிக்கும் என்ன மாரி சீன் புடி
அதான் அந்த சீன் ரொம்ப புடிச்ச சீன் சொல்றன் அந்த படத்திலயே வச்சு இந்த சீன் தான் புடிச்ச சீன் எனக்கு ஹான் சொல்லுவாங்க அவங்க இடை திறகிறதான் வந்து சம்பாதிக்கிறவாங்க இந்த விலைய நம வந்து நம்மதான் வந்து இது பண்ண முடியாது யாருனால வந்து அந்த விலை எாம்பிள் ஒரு காரே நம்ம காரே எல்ல எல்லாமே அந்த தரகர் தாங்க நடுவுல இருக்கான் அவங்க இது பண்ணுவாங்க ஹைப்பா அமௌண்ட் ஏத்தி வருறுதான் வாங்கது இறக்கி வருதா வாங்கதான் விசேஷ அந்த படத்த அதான் மெயின்ஹா காமிச்ச இதே இல்லாமங்கிற பிசினஸ்ல ஜெயிக்க முடியும் அப்டிங்கிற ஆனா அது எல்லாம் இல்லாம ஒமே பண்ணவே முடியாது ரிம் சரிங்களா என ரம்ப ரொம்ப பிடிக்கும்
நீங்கலாம் பேசிருக்கீங்க நான் எப்ப பேசுறதுங்க
டையம் முடிஞ்சு போச்சுலாட்டுக்கு மேடம்
இன்னும் பன்னா ஒரு ஒரு நிமிஷம் இருக்குங்க பத்து நிமிஷம் ஆகட்டும் சரிங்களா அதுதாங்க அந்த சீரியஸ் ஷா நல்ல மாழி சூப்பரா இருக்குங்க எல்லாரும் கொடுத்த ஹைப்புக்கு ஓகே நிஜமாவே அவ்வளவு ஒருத்தா அப்புடிங்கிற மாதிரி இருக்கு
வீடீடுலா பஸ்ட் ஒருத்தவங்கள லவ் பண்ணுனங்களாம அவுங்க லவ் பண்ணுறாங்க இவுங்க லவ் பண்ணுறாங்க கடைசில அவ தம்பியா லவ் பண்ணிட்டு போயிவாங்க இது என்ன கதன்னு
அது சரியா பார்த்தா புரியவங்க அதுல கதையே வேற சரிங்களா அந்த கதையை நான் அடுன் நம்ம அடுத்த கால அந்த கதையோ புல்லாவே நா சொல்றேன் சரிங்களா நம்ம அடுத்த கால்ல பாக்கலாம் ச்சு
ஹா